ஹலோ வணக்கோ சிஸ்டர் கண்டினியூ
ஆ கண்டினியூ பன்னுங்க சிஸ்டர் ம்
இப்ப அந்த அ அது அதனால வந்து நீங்க அது டிஸ்ல போடு போது கொஞ்சோ சால்ட் கம்மியா போட்டுங்க உங்களுக்கு தெரியு உங்களுக்கு அதிகமா இருக்குற மாரி தோனுதுனா ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்க வந்து அத வச்சு குக் பண்ண ஆரம்பிச் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது பழகீரும் தெரிஞ்சிரும் சோ இது இவ்வள போட்டா இவ்ளோ சால்ட் போட்டுக்கலா அப்டிங்கிற மாரி
ம் இங்க
அப்ப வந்து அத கொஞ்சோ கூட காத்தே போகாம க்ளோஸ் பண்ணி வச்ச சிங்கன்னா வெளியில நீங்க ஸ்டோர் பண்ணீங்கனா ஒன் மந்த் வரைக்குமே நீங்க
ஓகே
பிரிட்ஜில வச்சீங்கன்னு வச்சக்கங்களே ஆறு மாசத்துக்கு மேலயே நீங்க யூஸ் பண்ணலா
இனிமே அந்த மாரி ட்ரை பண்ணி பாக்குறே
நா வந்து நா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கேஜி கால் ரெண்டுமே ஈக்
ஓகே ஓகே அந்த மாரிதா போடுறது ரெண்டும் ஈக்குலா தா போடுவே
ஆமா கால் கேஜி பூண்டுன்னா கால் கேஜி வந்து இஞ்சி இஞ்சிய நல்லா தோல சீவிறணு இஞ்சிய தோல சீவி அலசி சீரணு அலசிட்டு அலசிட்டு அந்த இஞ்சிய வந்து கொஞ்சோ வடிகட்டுற மாரி வச்சு வச்சுரணு ஏன்னா அதுல தண்ணி வந்து இருக்கும் இல்லையா அந்த தண்ணி பட்டா கூட தண்ணியோட அரச்சா கூட அது ஸ்பாயில் ஆயிடு அதுனால வந்து நீங்க த தண்ணிய நல்லா வடிச்சு ச்சு ட்ரையாயிரும் பாருங்க அதுக்கு அப்புறோ போட்டு ரெண்டயு ஒன்னா போட்டு சம அளவு போட்டு அரைக்கணு அரச்சிட்டு அரச்சிட்டு அத வந்து ஒரு பாத்துரத்துல சேஞ்ச் பண்ணி வச்சுரணு அதையு ஸ்பூன்லே தா செஞ்சுட்டு அப்புறோ அடுத்த நாளு நல்லா ஒரு கரண்டில வச்சு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டப்பாள
ஓகே ஓகே இனிமே அந்த மாரி ட்ரை பண்ணி பாக்குறே கெட்டு போகாம இருக்கது கெட்டு போகாம இருக்கா பாக்கலா ம் இல்ல டேஸ்ட்டு ஒரு மாரி கெட்டு போ மாட்டுது சிலது கலர் மாறிடுது டேஸ்ட் கொஞ்சோ கம்மியா ஆயிடுது
அதுதா சிஸ்டர் நீங்க தண்ணி ஊத்திலா மிக்ஸ் பண்ணி அரைக்கிறீங்க
கொஞ்சோ தண்ணி கொஞ்சோ எண்
இப்ப நீங்க நா நா அதெல்லா எதுமே தேவ இல்ல எண்ணெயு தேவயில்ல வெரு உப்பு மட்டு போது சில பேர் வந்து தேவன்னா மஞ்சத் தூளு கூட போட்டு அரப்பாங்க மஞ்ச தூளுப் ஆமா மஞ்ச தூளுப் போட்டு அரப்பாங்க மஞ்சத்தூள் போடதுனா போடலா போடாம இருக்க அரைக்கிறதுனால அது நம்ளோட விருப்பந்தா கம்பல்சரி போடனுலா கெடையாது ஆனா கம்பல்சரி உப்பு போடணு உப்பு ஜாஸ்தியா தா போடணு ரொம்ப ஜாஸ் சுட்சியா போட்டா அதிகமா போயிடு கைக்கு ஒரு அளவு தெரிஞ்சு வச்சுக்கணு தெரிஞ்சு வச்சுட்டு போட்டோம்னா அரச்சா அது வந்து
ஹலோ
க்கூட அத ஓபன் பண்ணி எப்டிங்க அந்த பாசாத்தா இருக்கு இஞ்சி பூண்டு வாசோ வாசோ ஆமா அது குறையவே கொறையாது அந்த வாசோ அப்டியே தா இருக்கு ஏன்னா நா வெளியிற வச்சதில்ல சொல்லிருக்காங்க என்ன வைக்க சொல்லி வெளியில வச்சா ஒரு மாசோ வரைக்கு ஸ்பாயில் ஆகாதுனு சொல்லிரு
ஓகே
நா வச்சதுல்ல நா அரச்சதுல இருந்து ஃப்ரிஞ்சுல தூக்கி வச்சிருவே ஃபிரிஞ்ட்சுல வச்சிட்டுனா எடுத்து யூஷ் பண்ண இங்க இவுங்களா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இஞ்சி பூண்டு பேஸ்டு தா யூஸ் யூஸ் பண்ணுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணாத டிஸ்சே கெடையாது எல்லா டிஷ்ஷுமே போட்டுருவாங்க இப்ப சாம்பாரு பருப்பு இது வச்சா மட்டுதா போட மாட்டாங்க மத்ததுக்கு எல்லாதுக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க எதுக்கு கார ஜாஸ்
ஆ அதா இந்த குண்டூர் மெளகாலா சொல்லுவாங்க அங்க இருந்து தான வருது எல்லாமே ஆக காரோ கொஞ்சோ ஜாஸ்தியா கூட இருக்கு அங்க டிஷ்ல கொஞ்சோ
பச்ச பச்ச மொளகாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பச்ச மொளகா சைஸ்
ட்ரேசியா இருக்கு ஓகே
அதே மாதிரி இப்ப வந்து ஒரு சட்னி அரைக்கிறதுக்குன்னா நம்ம வந்து எவ்ளோ யூஸ் குக் பண்ணுவோ சும்மா ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலு அஞ்சு காரத்துக்கு தகுந்த மாரி இவா சில பேர்லா ரெண்டு வப்பாங்க ஒன்னு வப்பாங்க அந்த மாரி சிஸ்டங்க டேஸ்ட்ல சாப்பிடுற ஆள்லா இருக்காங்க நம்ம ஆளுக்கள் ஆ ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சட்னிக்கு ஒரு பத்து பதினஞ்சு மெளகாயாது இல்லாம இருக்காது
அது பசங்களுக்குகெல்லா குடுக்குறாங்களே ஹெல்தியா இருக்குமா வயித்துக்கு எந்த பிராப்ளமும் தராது அந்த மாரி
அந்தப் அந்த பிள்ளைங்க இதுக்கு மேல ஸ்பைசியா சாப்பிடுங்க
நீங்களு சாப்பிடுங்க
ஆமா ஆமா ஆமா அவுங்களுக்கு அது அவுங்களுக்கு கெதும் ஆகாது நா வந்த புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டே எனக்கு அது செட்
ஆமா ஆமா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கீங்களாங்க
ஆமா இப்ப நா சாப்பிடுறது வந்து பாத்தீனினா நா குக் குக் பண்றதுனால அது ஏக் ஓகே நா இல்லல்ல இப்ப இதே ஏன் மதர் இன் லா சைடு வந்து பாத்தீங்கன் வச்சுகங்களே அவங்க எல்லா செஞ்சாங்கன்னா நா இன்னமு சாப்பிட்டாலுமே அஸ் உஸ் னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சக்கிட்டே தா சாப் டுவே அவங்க வீட்டு சைடுல போய் நா சாப்பிட்டனா ஜாஸ்திய தா இருக்கு காரமு ஜாஸ்தியா இருக்கு இஞ்சி பூன் பேஸு அதே மாரி கிரேவி மாரிலா ஏதுவு செய்ய மாட்டாங்க இப்ப வந்து ஒரு கொத்தரங்காவர கொத்தவரங்காயே எடுத் த்துகிட்டாங்கு வச்சக்கங்களே அந்த கொத்தவரங்காய தக்காளி வெங்காயோ கடுகு கருவேப்புல எண்ண போட்டு தாளிச்சிட்டு வேத வதங்கிட்டு அதுலயே இந்த கொத்தவரங்காய அலசி போட்டுட்டு அதுல வந்து கொஞ்சோ இஞ்சி பூண்ட் பேஸ்ட்டையு போட்டுருவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்டியை வந்து தண்ணிலா ஊத்த மாட் டாங்க அத மூடி போட்டுருவாங்க மூடி போட்டுட்டு அது ஆவியிலயே வெந்துரும் பாருங்க
அது வெந்துருமா கொத்த வரங்கா கொஞ்ச லேட் ஆகுல வேகறதுக்கு
லேட்டாவே ஆகு ஆனா தண்ணி ஊத்த மாட்டாங்க ஆவிலயே வந்துரு அது ஆவிலே வெந்துருச்சுன்னா அதுக்கு அப்புற வந்து பாத்தீங்கன்னா மெளகாத்தூள் போடுவாங்க மெளகாத்தூள போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு மறுபடியு மூடி வச்சிருவாங்க அந்த அந்த ஆவிலேயே அந்த மெளகாத்தூளு வெந்துரு ஆயில் தா ஆயில் தா ஜாஸ்தி ஆயில் இப்ப நா வந்து நா முன்னாடி வந்து யூஸ் பண்ண முன்னாடி வந்து ந பெங்களூர்ல இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக் கு அரை லிட்டர் ஆயில் தா நா யூஸ் பண்ணுவே ஆனா இப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு லிட்டர் ஆயிலு
அவ்ளோ ஆயில்
அவ் எல்லாமே ஆயில் தா
அத எல்லா குக் பண்றது நீங்க ஜாஸ்
ஆமா ஆயில் தா குக் பண்றது எல்லாமே ஆயில் தா அதே மாரி சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கோதும மாவுல சப்பாத்தி செய்வோ ஆனா இந்த ஊர்ல இன்னொரு கோதும மாவு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கோதுமாவ பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் கலரா இருக்கு அது கோதும கெடையாது அது ஒரு ஆட்ட டாதா சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து மைதா மாதிரி இருக்கு
அது சோள மாவு சொல்றாங்களா அதுவா
சோள மாவுல்ல இது வந்து ஆட்டாதா ஆட்டா தா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா இருக்கு இந்த மாவு
ஆ
ஆனா இந்த மாவுக்கு அதிக தேவை எண்ண எண்ணெ இருந்தாதா சாஃப்டு கொடுக்கு அப்ப எண்ணெ வந்து ஊத்த போது நல்லா பெசைஞ்சு எண்ண உ எண்ணெ போட்டு பெசஞ்சுதா வெப்பாங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி பெசஞ்சட்டு மறுபடியு எண்ணெய்ல வெப்பாங்க மறு தேய்க்க போது சப்பாத்தி போடும் போதும் எண்ண நெறைய வச்சுதா போடுவாங்க அப்பதா அப்பதா அதை வந்து சப்பாத்தி இது கொடுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மாரி ஒரு லேயர் இந்த இவங்க போடுற லேயர் வந்து பாத்தீங்கன்னா எப்டி மூணு நாலு லேயர் வரு சப்பாத்தி அப்ப வந்து அத போடும்போது அ போடும்போது பாத்தீங்கன்னா அப்டியே தோசைக்கல்லே பூரி மாரி எழுந்திரிக்கு சப்பாத்தி ஆமா இதே வந்து நம்ம கோதுமாவுல நா பண்ணுவே கோதுமவு போனா அவ்வளவுக்கா ஆயில் தேவைப்படாது அதுவு சாஃப்ட்டாதா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்ப நா ஊருக்கு போனனா எ தங்கச்சி வீட்டுக்கு போனனா அங்க போய் நா செய்வே சப்பாத்தி செய்வே நா சப்பாத்தி நா வந்து மாவு பெசைஞ்சு தேச்சு குடுப்பே அவங்க வந்து தோசை கல்ல போட்டு எடுப்பாங்க அப்போ வந் த பசங்க வந்து சொல்லுவாங்க பெரியமா இது சப்பாத்தியா பூரியா அப்டின்னு கேப்பாங்க சப்பாத்தி ஏ அப்டின்னா இல்ல பூரி மாரி புஸ்ன்னு மேல வருது அப்படிம்பாங்க அந்த மாதிரிதா பண்ணிப்போ அது
சரிங்க அந்த பா மாவ அந்த பதத்துல
மாவு வந்து மாவு வந்து ஆயிலு சால்ட் போட்டு நல்லா ட்ரையாவே நல்லா பெசஞ்சுட்டு அதுக்கப்புறே கொஞ்சொ கொஞ்சொ ஆயி தண்ணி ஊத்தி சப்பாத்தி பெசஞ்சு கொஞ்சொ ஆயில் ஊத்தி மூடி வச்சுற வேற எதுவுமே ஆட் பண்ண மாட்டே சப்பாத்தி தேயக்கிறோ பாத்தீங்களா தேய்க் போது ஒரு பால் எடுத்துக்கணோ ஒரு பால் எடுத்து சும்மா ஒரு ரெண்டு தே இப்படி தேய்ச்சுட்டு அதுல வந்து சின்னதா இருக்கூ போதே தேய்ச்சுட்டு அதுல கொஞ்சம் அதுர் மேல ஆயில தடவி அத அப்படியே மூடி வெச்சிடணோ மூடி வெச்சுட்டு மூடி வெச் னாவூ ஒரு மடிப்பு மடிப்பு இன்னோரு மடிப்பு ஒரு நாலு மடிச்சு மடிச்சு வச்சிடணோ மடிச்சு எல்லாத்தையூ எல்லா சப்பாத்தியூ அதே மாதிரியே நாலு நாலு இதா மடிச்சு வெச்சுட்டு அப்புறே மறுபடியூ வந்து பாத்தீங்கன்னா மா கோதும் மாவு கோதும் மாவு வெச்சு தேய்க்கணோ தேய்க்கே போது அது வந்து நல்ல ரவுண்டா பெருசா வரூ நான் வந்து பெருசா தா தேய்ப்பே இங் இங்க நம்ம ஊர் சைட்லா நம்ம வீடு சைடல்லா பாத்தீங்ன்னா குட்டி குட்டியா தா செய்வாங்க சோ நா ரொம்ப பெருசா தா தேய்ப்பே பெருசா தேய்ச்சு தேய்ச்சிட்டு அதுல வந்து இந்த மேலயே ஆயில் நா தேய்கும் போதே ஆயில் வச்சு தடவி ட்டு அதுக்கப்புறோ போடும் போது மெயின் அடுத்த நெக்ஸ்ட் சைட்ல இருக்கிறதுல ஆயில் வச்சு ட்டு நம்ம போட்டோம்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கோ ட்ரை பண்
இரூ
ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு வந்து அந்தத நா அப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி நம்ப பிக் டைக்கு போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து ரெண்டு மூணு லேயர்ஸ் வரூ
சோர் சேர் செரி
சப்பாத்தி டேஸ்ட்டாவூ உங்களுக்கு அப்டியே சாஃப்டாவூ இருக்கூ
ஆ ஓகே ஓகே அந்த ஃபுல்கான்னு சொல்லுவாங்க அந்த மாரி டேஸ்ட்டு ஃபுல்கா
ஆ ஃபுல்கா ஹ ஹாங் இப்ப நம்ம பரோட்டா இருக் பாத்தீங்களா பரோட்டா பிச் ம்னா எப்படி லேயர் மாதிரி வருது உள்ளுக்குள்ள இருந்து ரெண்டு ரெண்டு மூண் பீஸ் லேயர் லேயரா ஆ வரூ சப்பாத்தி
ம்
அப்ப வந்து அந்தத சே சாப் நாங்க செஞ்ச நா செஞ்சு குடுப்பே சாப் இப்ப நார்மலா வந்து இப்ப அவங்க குட்டி குட்டியா செய்வாங்க இப்ப ஒரு மூணு சப் சப்பாத்தி நாலு சப்பாத்தி சாப்பிறாங்க அஞ்சு சப்பாத்தி சாப்பிறாங்க அப்படின்னு வச்சு‌ ங்களே அவங்க வந்து இப்ப நா செய்யற சப்பாத்தி வந்து ரெண்டு சப்பாத்தி மூண் சப்பாத்தி சாப்ட்டாலே அவங்ளால சாப்ட முடியாது
ஆ ஏன்னா அவ்ளோ பெருசா இருக்கோ அவ்ளோ லேயரா இருக்கோ அது லேயர் லேயர்ல போட்டு நல்லா பெருசா செஞ்சிருவீங்க
பிச்சி சாப்பிடூ போது நம்ம நம்ம வாயில வெச்சு சாப்பிட்ரோ பாத்தீங்களா அப்ப வந்து ஹாடா இருக்காது கெட்டி இன்னூ ரொம்ப திக் திக்னஸ்ஸா இருக்கூ பாத்தீங்களா அந்த திக்னஸ் இருக்காது திக்னஸ் இல்லாம அது சாப்றதுக்கு சாஃப்டா இருக்கூ அதுக்கு நம்ம வீட் வீட்ல நம்ம நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மசாலா ஆ உருளக்கிழங்கு போட்டு குருமா வெஜிடபிள் போட்டு குருமா அந்த மாரி செஞ்சு சாப்பன் நல்லா கொஞ்சொ சாப்பிடுவோம் ஆனா இங்க வந்து இப்ப நா சொன்ன மாரி அந்த காய் இருக்கு பாத்தீங்களா இத பிச்சு அந்த காய கொஞ்சோ அப்டி தொட்டு அத காயோட எடுத்து சாப்டுவாங்க
இதா சைடிஷ்ஷு
ஆமா அதுதா அது சப்பாத்திக்கு அதுதா அதே மாரி ரொட்டிக்கு அதுதா
ஓகே ஓகே நான்வெஜ்ஜு த நான்வெஜ்லா சாப்டுவாங்க ஜாஸ்தியா அங்க
ஆமா
ஏ நான்வெஜ் சாப்டுவாங்களா வெஜ் ஜாஸ்தியா சாப்டுவாங்களா உங்க ஊருல
ரெண்டு ரெண்டுமே ஜாஸ்தியரேடி
இக்கோல் தா ஓகே ஓகே ம்
இக்கோலாதா
ஈக்கோலதா சாப்புடுவாங்க நீங்க நான்வெஜ் சாப்டுவிங்ளா வெஜ்ஜா
இல்ல நான் நான்வெஜ்
நான்வெஜ் சாப்டுவிங்ளா நான்வெஜ்ல எது ரொம்ப புடிக்கு உங்களுக்கு
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ் புடிக்கு ரொம்ப ஆமா ஃபிஸ் புடிக்கு சிக்கன் சாப்டுவே மட்டன் வந்து சாப்டுவே பட் ஓகே அப்டிங்கற மாரி ரொம்ப லைக் பண்ண மாட்ட
ஓகே ஓகே அது வெலையு ஜாஸ்தியாதா ஆனா லைக் பண்ணாலு சாப்ட முடியாது அவ்ளோ நம்மளால
ஆனா இவங்க அதா லைக் பண்ணுவாங்க வாங்கிட்டு வருவாங்க வேணு னாதா வாங்குவாங்க மட்டன் தா பிரிங் பண்ணுவாங்க ஆனா எனக்குதா அது பிடிக்காது நா தா மொக சுலிப்பே எதுக்கு அடிக் கடி இத வாங்குறிங்க எனக்கு பிடிக்கல அப்டின்னு சொல்லி
அங்க எவ்ளோ இருக்கு மட்டன் ஒன் ஒரு கேஜி
சேம் தா
அ தௌசண்ட் ரூபீஸ் இருக்குமா தௌசண்ட் வரு ஓகே ஓகே
அத பத்தி அமௌண்ட்ட பத்தில்லா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இதுவேணுனா வாங்கிடுவ வாமா ஆயிரரூபாயா இருந்தாலு ஆயிரத்து ஐநூ ரூவாயா இருந்தாலு வாங்கி
வாங்கிருவாங்க
ஆமா
சிக்கன்லா இதே ரேட் தானாங்க
யா
இதே ரேட்டு தா நாட்டுக்கோழியா இல்ல பிராய்லர் கோழியா
நாட்டுக்கோழி நா சாப்ட மாட்ட அதனால வாங்க மாட்
ஆ பிராயலர் தா அ அங்க தமிழ் பேசுறவங்க ஜாஸ்தியா இருக்காங்களா
இங்க தமிழ் யாருமே பேசு
பேச மாட்டாங்க இருப்பாங்ளே அந்த பாடர்ல இருப்பாங்களே
இது பார்டர் கடையாது இது இது ஆந்திராவோட சென்டர் பிளேஸ் நா இருக்கறது ம் இங்க இருந்து நா இருக்கறதுக்கு அ தெலுங்கானா தெ தெலுங்கானா பாட்ர்ருக்கு ஆந்தரா பாட்ர்ருக்கு ஆ பத்து கிலோமீட்டர் தா டிஸ்
ஓகே ஓகே
சென்டர் பிளேஸ்ல இருக்குது இங்க இருந்து இங்கிருந்து பேங்ளூர் சைடு பேங்ளூர் வந்து இப்டி வரு இங்கடு தமிழ்நாடு இப்டி வரதா இருந்தாலு எந்த ஊர் வர தா இருந்தாலு குறஞ்சது முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல வந்த தா பாட்ர்ருக்கே வர முடியு இந்த சைடு ஹைதராபாத் சைடு ஹைதராபாத் போறதா இருந்தாலு முன்னூறு கிலோமீட்ரு கர்நாட வரதா இருந்தாலும் பெங்களூர் வரதா முன்னூறு முன்னூறு ஐம்பது கிலோமீட்டரு தமிழ்நாடு வரதா இருந்தாலும் தமிழ்நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட் ட்ரெயின்ல வருவேன் காலையில வந்து எனக்கு ஒம்போது மணிக்கி ஒம்போது மணிக்கு ட்ரெயின் ஒம்பதரை மணிக்கு ட்ரெயின் புடிச்சிட்டேன் வச்சுக்கங்களேன் அந்த ட்டெயின்னு நா வந்து என் வந்து இறக்கி விடுறது தமிழ்நாட்டல நா கரூர்ல வந்து இறங்குவேன் நைட்டு ரெண்டு மணிக்
ஆ
காலையில ஒன்போது மணிக்கு ஏறி